நீங்க மத்தியானோ லஞ்ச் எல்லா சேர்த்து சமையல் முடிச்ட்டீங்ளா இல்ல இன்னிமே தா பண்ணுவீங்ளா
சேர்த்தே பண்ணிருவோ சிஸ்டர் ஏன்னா காலையில பாப்பாவுக்கு லஞ்ச் குடுத்து விடணு வீட்ல இவுங்களு சாப்ட்டு போய்டுவாங்ளா அதனால காலையில சேர்த்தே பண்ணிடுவோ
ஓகே ஓகே நா வந்து இன்னமே தா காலையி சமையல் முடிச்சிருக்க தம்பி சாப் பாடு அவனுக்கெல்லா குடுத்துட்டு அவன அவனுக்கு சாப்பாடு ஊட்டறதா என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வேல வச்சுக்கோங்ள அவனுக்கு சரி ரெண்டாவது என் பொண்ணு பொண்ணுக்கு ஊட்டுறது அத விட பெரிய வேல
எல்லாருக்குமே இந்த சாப்படாத பிள்ளைங்களுக்
அதா ஊட்றதா பெரிய வேல இவங்களுக்கு ஊட்டி முடிச்சுட்டு
இதுல எனக்கு ஒரு பெரிய காமெடி இன்னைக்கி என்னன்னா நா அவுளுக்கு வச்சது தக்காளி சாதோ எங்க சின்ன பாப் பா அவுங்க அப்பா கிட்ட சொல்றான் என்ன சாப்ட்டன் கேட்டதுக்கு நா பிரியாணி சாப்ட்டே அம்மா குடுத்தாங்க
நீங்க அவ்ளோ ருசியா வச்சிருக்கீங்க அதனாலதா உங்க பொண்ணு அப்டி சொல்லியிருக்கா
ந நா அங்க நா கேட்டுக்கிட்டே இருந்துட்டு நா பிரியாணியா மம்மி குடுத்த அப்டிங்க ஆமா சூப்பரா இருந்துச்சு நா பிரியாணி சாப்பிட்ட
பிரியாணி அதா நீங்க வந் து சின்ன பொண்ணுங்கிறதுனால ஏமாத்திருக்கீங்கனு நெனைக்குற தக்காளி சாதத்த பிரியாணி பிரியாணி சொல்லி அவளை அவ மைண்ட்ல
அதாவது அதாவது சிஸ்டர் நா வந்து என்ன பண்ணே அப்டின்னா மஞ்ச பொடி வத்தப்பொடி போட்டுட்டு வாசத்துக்காக கொஞ்சோண்டு காரோந்தா சேக்க மாட்டேனு கொஞ்சோண்டு பிரியாணிப் பொடி லைட்டா சேத்தே அதுல
ஓ அந்த பிரியாணி ஸ்மெல் வரவு பிள்ளைங்களுக்கு வந்து பி
ஸ்மல் வரவு அத பிரியாணின்னு மைண்டில்ல செட் பண்ணிட்டா
ஓ சேரி
அவளுக்கு எக்கு ரெண்டு பாப்பாக்கு முட்ட அவளுக்கு முட்ட இவளுக்கு முட்ட பெரிய பாப்பா வேக வச்ச முட்டைய ரெண்டா கட் பண்ணி அதில பெ அதில மெளகு மெளகுத் தூள் போட்டு கொண்டு போயிருக்கா
ஓகே
சின்னப் பாப்பாக்கு முட்ட குடுத்தே ஆனா அவளுக்கு வந்து சாப்ட மாட்டே அப்டின்ட்டா அப்புறோ ஃபோன கைல குடுத்து வீடியோ பாத்துக்கிட்டே சாப்ட வச்சுட்டு அந்த முட்டய வெள்ள கரு வேண்டான்ட்டா மஞ்ச கருவ சாப்பாடோட பெனஞ்சு சேத்து குடுத்துட்டே அவளுக்கு
ஏ பொண்ணு வந்து மஞ்ச கருவ சாப்டவே மாட்டா அவளுக்கு வெள்ளக் கரு மட்டுதா அந்த ஜெல்லி மாரி இருக் குமா அந்த ஒரு ரீசன்னால அவ வெள்ளக்கரு மட்டு சாப்புடுவா நா இன்னு மதியானோ ப்போ வந்து ரொம்ப நாளா கடலுக்கு வந்து போகல மீன் பிடிக்க யாருமே வந்து நேத்து நேத்தா கடலுக்கு மீன் புடிக்க போயிருந்தாங்களா நாங்க அதுக்கு முன்னாடிய ஆ புரியல நாங்க இல்லல்ல எங்க ஏரியா வந்து நாங்க வந்து கடல ஒட்ன ஒரு ஊர்ல தா நாங்க வந்து இருக்கோ அதனால இங்க வந்து மீன் பிடிக்க போகலேனாலுமே நெ றைய பேர் இந்த க கரையோரத்துல இருந்து மீன் பிடிச்சு வித்தாங்க ஆனா அதுல வந்து ரொம்ப ரேட்டு இருந்துச்சு இப்பதா இந்த இது படகு எல்லாமே உள்ள பேயிருக்கு அப்ப இப்ப போனா இப்ப மீனோட ரேட்டு் கொஞ்ச கம்மியாகு ஆனா நேத்து தா மொத மொத பிடி க்க போனாங்கறதுனால நேத்துமே மீனோட ரேட்டு ஜாஸ்தியா தா இருந்து ச்சு இன்னு ஒரு ஒன் வீக் ஆவு சொல்லியிருக்காங்க ஒன் வீக்ல மீனோட ரேட்டு கொஞ்ச நார்மலாகு பழைய மாதிரி ஆ வு சொன்னாங்க எ ஹஸ்பண்ட் அதனால அதா எ ஹஸ் பண்ட் நேத்து அதனால நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா நைட்டே வாங்கிட்டு வந்துருவாங்க நா நைட்டு அத வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கே இன்னு மதியானோ அத எடுத்து கொழம்பு வச் சு எனக்கு வந்து கொழம்ப விட ஃப்ரை பண்ணா கொஞ்ச பிடிக்கு அனால எ நா மட்டு கொஞ்சமா ஃப்ரை பண்லான் சொல்லி எனக்கு மட்டு தனிய ஃப்ரை பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கே இனிமே தா சாதோ வச்சு கொழம்பு வக்கேணு இனிமே தா எனக்கு வேலயே இருக்கு
நீங்க நீங்க வந்து நல்லா சமப்பீங்கன் நெனக்கிறே
ஆமா எ ஹஸ்பண்ட் ரொம்ப பாராட்டுவாங்க அ பாராட்டுனா வந்து பா த்திங்கன்னா அப்டி பாராட்டுவாங்க அப்டின் சொல்லுவே மட்டு நீங்க நெனைக்காதீங்க
இல்ல சிஸ்டர் அதாவது உண்மய சொன்னா நல்லா செஞ்சு ஒரு த்தோங்க செஞ்சுருக்கோமோ செய்யலயோ ஒருத்தங்க வாயால அது நல்லாருக்கு அப்டின் கேட்கும்போது நம அதோட சந்தோஷமே வேற அதோட சந்தோஷமே வேற நல்லாயில் நல்லா இல்ல அப்டினாலு சேரி ஓகே இன்னக்கி நல்லா வல்ல நாளைக் நல்லா ஆனா நேத்து நைட்டு உண்மய சொ ல்லணுனா நேத்து வெண்பொங்கல் வச்சே சிஸ்டர் நேத்து என்ன ஆயிருச்சு அப்புன்னா கொஞ்சோ சொதப்பிட்டே நெஜமாவே நேத்து நல்லால்ல என்னாய்ருச்சு அப்டினா சாம்பார் நேத்து வ ச்சே வச்சது வந்து என்ன பண்ட்டே கொஞ்சோ உப்பு கூடிர்ச்சு சேரி ஓகே அத மேனேஜ் பண்றதுக்காக சாப்பாட்ல உப்பு போடாம வய்க்க சொல்ட்டாங்க எங்கத் த அதுனால ஓகே சாப்பாட்ல உப்பு போடாம வப்போ அப்டினு ரொம்போ உப்ப கொஞ்சோ கொறைச்சி போட்ருந்தே அ மித்த நேரம்லா அ சாம்பார்க்கு பொங்கல் காம்னேஷன் சூப்பராருக்கு நேத்து கொஞ்சோ இந்த சாம்பார்ல உப்பு கூட்னதால டேஸ்ட்டே என்னமோ மார்ருந்ச்சி யாருமே சரியா சா ப்டவே முட்ல ஒரு மாரி இருந்துச்சி ஆனா அப்பிடியிருந்து எ ஹஸ்பண்ட் என்னமோ நேத்து நா சொல்லிட்டே சாப்பாடு வெக்கம்போதேமு அ உப்பு கொஞ்சோ கூடிர்க்கு சாப்பாடு சரியில்லனு கொற சொல்லிட்டிருக்கக் கூடாது அப்டின் சொல்லி சொன்னே ப்ப என்ன செ அதுக்கு எ ஹஸ்பண்ட் சொல்றாரு என்ன செய்ய எப்பவுமே அப்டி தா இருக்கு அதுனால வேற வழியில்ல சாப்ட்டுக்கிறே அப்டின் சொல்
கல்யாணோ பரவால்ல அ ப்டியாவ்து சொன்னாங்க ஸ் ஒன்னு சொல்லாம சாப்ட்டுக்கிட்டாங்க அதுவே எவளோ பெரிய விஷ்யோ தெரியுமா எ ஹஸ்பண்ட்லா ஒரு நாள்லா உ ப்பு நெஜமா உப்பு அ உப்பு கொஞ்ச கம்மியா இருந்து ச்சி அன்னைக் என்னன்னா தக்காளி சாதோ குக்கர்ல நா வெச்சிருந்தே அது என்னமோ தெர்ல ஏ குக்கர் மட் டு கொஞ்ச மக்கர் பண்ணிகிட்டே இருக்கு நானு எத்தனையோ குக் கர் மாத்திட்டே எனக்கு குக்கருக்கு செட்டே ஆக மாட்டேங்கிது தக்காளி சாதோ அடில தா பிடிச்சிருச்சி லேசா நா ஒடனே அந்த விசில விசில் கட் ரிமூவ் பண்ணீட்டு மேல உள்ள சாதத் த எடுத்து வெச்சிட்டே மேல உள்ள சாதத்துல ஸ்மெல்லே வர்ல பாத்துக்கோங்க இருந்தாலு அவுர் வந்து மெனேகிட்டு நா குக்கர்ல வெச்சாலே அடில கிண்டி பாப் பாரு அடில எப்பிடி இருக்கு சாப்பாடு அப்ப அடில பிடிச்சிருக்கா அப்ப சாப்பாடு நல்லால்லன் அன்னைக் சாப்பட வே இல்ல நைட்டு எனக்கு ரொம்ப கஷ் ட்டு தெரியுமா இத்தனைக்கு மேல உள்ள சாப்பாடு நல்லாதா இருந்துச்சு உப்பு மட்டு கொஞ்சோ கம்மியா இருந்தது நம்ம லைட்டா தூள் உப்பு போட்ருந்தம்னா அத நம்ம நல்லா சாப்ட்ருக்கலா ஆனா பாருங்க அவுரு சாப் டவே இல்ல எனக் கஷ்டமா இருந்தது சேரி சாப்படலையேன் சொல்லீட் டு மறுபடி தோச வெச்சி தக்காளி சட்னி அரச்சி குடுத்தே எனக்கு தோசையு வேண்டான் சொல்ட்டாங்க பெறகென்ன பண்ண பட் னியா இருக்காரேன் சொல்லீட்டு பக்கத்து வீட்ல ஏ ஃப்ரெண்டு அகிலானு ஒரு பொண்ணு எ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவட்ட போய்ட்டு நீ என்னமா சமச்சன் கேட்டே அவ இடியாப்போ வெச்சிருக்கேமா தேங்கா பாலு தேங்கா துருவி வெச்சிருக்கேன் சொன்னா சேரிமா ஒரு ரெண்டு இடியாப்போ கொண்டு வானு சொன்னே மறுபடியு அவ கொண்டு வந்து இடியப்போ கொண்டு வந்து குடுத் தா இந்த மாரியான நெய்பர்ஸ் கெடைக்க நிஜமாவே நம்ம வந்து குடுத்து தா வெச்சிருக்கணு யார் என்னனே தெரியாது இங்க வந்துதா அவுங்க வீட்லயு பசங்க இருக்கா குட்டி பசங்க நம்ம வீட்லயு குட்டி பசங்க இருக் கா அந்த ரெண்டு பசங்களு வெளையாடம்போது அவ வந்து எனக் கு ஃப்ரெண்டானா அ எதாவ்து ஒன்னு ஸ்பெஷலா செஞ்சா அப்டினா இங்க பாப்பாவுக்காக கொண்டு வருவா கொண்டு வந்து அவளே ஊட்டிவுட்டுட்டு போயிருவா அன்னைக் அவ தா இடியா ப்போ கொண்டு வந்து குடுத்து எ ஹஸ்பண்டு அந்த இடியாப்பத்த சாப்ட்டாங்க ஒவ்வொரு நாளு அந்த நைட்ட கடக்கற்துக்குள்ள நம்மளுக் கு போதும்போதுனு ஆகுது இந்த பிள்ளையளுக்கு சாப்பாடு ஊட்டி
கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சி பெரிய செஃப்பு
கொஞ்சோ க்ளியரா கேக்கல கொஞ்சோ
உங்க ஹஸ்பண்ட் இப்ப கேக்குதா
கேக்குது
உங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய செஃப் மாரி போல
செஃபு தான் அவரு என்ன தெரியுமா சொல்றாரு செஃப் தாமு மாரி நா சமைக்கணுமா அப்ப நான் சொன்னே அப்ப நீங்க தாமு அ தா தான் கல்யாணம் முடிச் ச்சிருக்கணு என்ன ஏன் கல்யாணம் முடிச்சிங்கம ஜிரிப்பாரு ஆமா
எல்லாரும் எல்லாருமே சொல்ற பதில் தான் நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட இத தா சொல்வேன் உங்களுக்கு நல்லா சமைக் னோ அப்படின்னா நீங்க கேட்டரிங் படிச்ச பிள்ளை
இல்ல அப் புடியெல்லாம் இல்ல கேட்ரிங் படிச்சவங்க நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லு இப்ப செஃப் தாமு நல்லா சமைப்பாருன்னா அவரோட கை பக்குவத்த நம்ம சாப்ட்டு பாத்தா தா தெரியும் அவர் எப்டி சமைப்பாருனு அதே மாரி வீட்டல ஹவுஸ் ஒய்ஃப் ஆ இருக்குறவங்க நெறய பேரு அவர ஒட ஒரு பெர்சன்டேஜ் மேல தான் நல்லா சமைப்பாங்க ஒவ்வொரு கைவண்னோ இருக்கும் அவருக்கு ஒரு கைவண்னோ அவ்வளோதான் அவர் வைக்குறத நம ஹஸ்பண்டு அதையும் கொற தா சொல்லுவாரு அவர் வைக்கறத நம்ம செஞ்சோன்னு கொண்டு போய் குடுத்தோனு வச்சுக்கோங்க கண்டிப்பா கொற சொல்லுவாரு
நீங்க சொல்றதுல ஒரு உண்ம என்னன்னா அவரு வந்து ஆ இப்ப இந்த அ தொலைக்காட்சி மூலியமா எல்லாருக்கும் தெரிறாரு அ நல்லா சமைப்பாரு நல்லதுனு நெறயா நெறையா வீட்ல இருக்கற வீட்ல இருக்கற இல்லத்தரசிகள் வந்து நெறைய பேரு எவ்ளோ பேர் இருக்குறாங்க நல்லா சமைக்குறவங்க
ஆமா
இப்போ இப்போ எங்க அம்மா எங்க அம்மா வந்து சா எங்க அம்மா சாம்பார் வச்சா நல்லா இருக் கும் எல்லாருமே சொல்வாங்க
கொஞ் சத்தமாக பேசுங்க
எங்க அம்மா சாம்பார் வச்சா நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்வாங்க எங்க பெரிம்மா அ எங்க அக்கா எல்லாருமே சொல்வாங்க எங்க அம்மா வைக்கற சாம்பார் அவ்ளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்டி அது உண்மதான் அதே மாரி எங்க அம்மா தக்காளி சட்னி வச்சாவும் அத அடிச்சுக்க ஆளே இல்ல அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் எங்க அம்மா வச்சா
ஆனா இன்னொன்னு நம்ம அம்மா கூட இருக்கும் போது அவங்களோட சமையலோட அரும நம்மளுக்கு தெரியில நம்ம கல்யாணம் முடிச்சுட்டா அவுங்கள விட்டு நம்ம தனியா வரம் போது தா நம்ம அம்மா வைக்கற ரசம் கூட நல்லா இருக்குமேன்னு தோணும் நம்மளுக்கு அந்த ஒக்காந்து நம்மளுக்கு பரிமாற ஆள் இல்லயேனு
இங்கருந்து இங்கருந்து ஊருக்கு போயிட்டா எனக்கு ச எங்க அம்மா எனக்கு எனய சமைக்க சொன்னாலும் நா சமைக்க மாட்டேன்றுவேன் என்னைக்கா ஆனா அந்த பிரியாணி இந்த மாரி தேமா ரசம் வச்சி குடுப்பேன் மத்த நேரம் ஃபுல்லா எங்க அம்மா எங்க அம்மா கையால தா சாப்படணும்னு ஆசைப்படுவேன் எங்க அம்மா சமைச்சு தா நா சாப்புடுவேன் அதுதான் நல்லா இருக்கு நாமளே செஞ்சு சாப்படுறது நம்ம அம்மா கையால சாப்பட்றதுதான் உண்மையிலே நல்லா இருக்கு
நெஜமாவே வந்து எனக்கு வேற எதுவுமே சாப்பணும்னு ஆசையே கெடையாது எங்க அம்மா சாம்பாரு எங்க அம்மா நல்ல டேஸ்டா வைக்கும் எங்க அம்மா வைக்கற சாம்பாரு கொஞ்சோ தண்ணியா இருக்கும் ஆனா நான் கூட க்கும் போது எங்க அம்மா சாம்பார நான் கொற சொன்னவ இப்ப வந்து எனக்கு எங்க அம்மா வைக்கற சாம்பாரு தான் அமிர் த மாரி இருக்கு அந்த மாரி சாம்பாரு நம்ம என்ன தா வச்சாலும் வரமாட்டேங்குதே ஆனா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் அந்த சாம்பாரு ஆனா தண்ணியா தா இருக்கும் அது எப்புடி அவ்ளோ டேஸ்ட்டா ருசியா வைக்காங்கங்கறது வந்து தெரியவே மாட்டேங்குறது
அது வந்து அனுபவோம் இத்தன வருஷ அனுபவோ எங் நா தா சொல்றேன்ல்ல சிஸ்டர் எங்க அம்மா வைக்கிற சாம்பார் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து என்னடா இத தா நம்மளு தெனோ சாப்
அதேதா நம்ம மைண்ட் செட் நம்ம மைண்ட் செட் என்ன நம்ம அம்மா சமையலு இப்டி தா இருக்கு நம்ம மைண்ட்ல் செட் பண்ணிட்டோ அப்ப நம்ம அதோட ருசி நம்மளுக்கு தெரியாது
அப்பிடி இல்ல சிஸ்டர் அது வேற ஒன்னு இல்ல நம்ம வந்து தெனோ அத சாப்பிட்டு பழகுங்க தால நமக்கு வந்து தெரியல மத்தவங்க வந்து அத புதுசா சாப்பிடும் போது அது வந்து டேஸ்ட்டா தெரியுது அவுங்களுக்கு நம்ம ரெகுலரா அத சாப் இருக்குறதுனால ஓகே ஆ நம்ம இது தா தெனோ சாப் டேஸ்டுங்கிறதுனால வந்து அவ்ளோ டேஸ்ட்டியா வந்து தெரிய தெரியாம போயிடுச்சு ஆனா இப் இப்பதா அதோட ருசி வந்து நாக்கில நிக்கிது தாண்டவ மாடுது உண்மையே சொன்னுனா தாண்டவ மாடுது நாக்குல வந்து நின்னு
அதா அதா அதா சிஸ்டர்
ம்
இனிமே வந்து நம்ம நம்ம கூட இருக் இருக்கும்போது ஒருத்தவங்களோட அரும தெரியாது அவுங்கள விட்டு கொஞ்சோ வெலகி வந்தா தா அவுங்களோட அரும தெரியு அதே மாதிரி நம்ம கூட இருந்து நம்ம என்ன சமச்சாலு நம்ம ஹஸ்பண்ட் கொற சொல்லுவாங்க ஒரு பத்து நாள் லீவு அம்மா வீட்டுக்கு போய் ட்டு வரும்போது தா ஒய்ஃபோட சமையல் தெரியு
அது உண்மை ஏ வீட்டுக்கார் எவ்ளளோ உணர்ந்துருக்காரு
வார வெளியூர் போக முடியாது இல்லியா வருஷத்துல இந்த லீவ் அப்ப நம்ம ஊருக்கு போறோ மிச்சோ முன்ன அந்த அறுவத் த்தஞ்சு நாள் ஊருக்கு போறோனா முன்னூறு நாள் இவங்ககிட்ட நம்ம திட்டு வாங்கிட்டு தா இருக்கோ உலக வழ க்காயிருச்சு இது வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி
செரிங்க சிஸ்டர் நம்ம இந்த கால கட் பண்ட்டு இதோட பேசி முடிச்சுக்கலாமா ஓகே சிஸ்டர் செரிங்க சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர்